நல்லா இருக்கீங்களா
நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கோ தோழி
உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க
தோழி
ஓகே தோலி ஆ மதிய உணவு முடிஞ்சிச்சு உங்களுக்கு
தோழி
ஓகே தோழி இன்னிக்கு என்ன சமையல் பண்ணீங்க
இன்னைக்கு வந்து கறி கொழம்புதான் வெச்சன் தோழி
தனா
இல்ல இல்ல நேத்து வந்து செய்யல அதனால இன்னைக்கு வந்து சென் தோழி
ஓகே தோழி சமையல்ல எந்த சமையல் நல்லா சமைப்பீங்க தோழி
எல்லாமே சமைப்ப தோழி முடிஞ்சளவுக்கு ஓகே நான்வெஜ் சம
ம் சீ ஃபுட எல்லா கடல் வாழும் உயிரினங்கள
ஆ எல்லாமே செய்வ தோழி அதுவு இந்த கருவாடு இருக்குல்ல கூலி இறால் கூனி வரும்ல
இரால்
இறால் இறால் இறால் அதுல வந்து சின்ன சின்னது இரு கும்ல அது ஆ சென்னாக்குன்னி அது வந்து ரொம்ப நல்லா சமைப்ப எனக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லா
ம்
ஓகே தோழி
கருவாடுங்கள் இருக்கும்ல அதெல்லா கரையில கர்வாடு எங்க ஊர்ல வந்து அமா நறைய கருவோடு கடைக்கு அதனால வந்து கருவாடு வாங்கி நெறைய சமைப்ப கருவா ட்டு கொழம்பு கருவாடு தொக்கு அதல்லா ரொம்ப நல்லாருக்கு
சரி சரி ச இப்ப நீங்க செய்றதுல இந்த கருவாடு இதுதா நல்லா செய்வனு
அ கருவாடு கறி மீனு எல்லாமே நல்ல சமைப்ப செய்வங்க தோழி
எனக்கு கொஞ்சோ சொல்லி தரீங்களா எப்டி செய்யணுட்டு சொல்லுங்க தோழி ஏனா நா எப்ப பண்ணாலு எப்டி சொல்றது தக்காளி சாதோன்றாங்க
அப்டிங்களா இல்ல நீங்க வந்து அளவு முறைவுகள் எடுத்துக்கணு தோழி
ம்
இப்ப நீங்க வந்து எந்த அரிசில செய்வீங்க
பிரியாணி அரிசி
அதா பிரியாணி அரிசி சினா எது எடுத்துப்பீங்க
இண்டியா கேட் தா எடுப்பே
பாஸ்மதி அரிச் சியா சர் சர் தோழி இப்போ வந்து பாஸ்மதி அரிசினா அதுக்கு வந்து கொஞ்சொ வெங்காயொ தக்காளி அதிகமா போடணு
ம்
போ சீரக சம்பானு இருக்குல அது வந் து கொஞ்சோ கம்மியா எடுக்கு
ஆ
ஜி டி எஸ் புல்லட்டுனு ஒன்னு இருக்கு அதுக்கு இன்னு கொஞ்சோ கம்மியா எடுக்கு ஒவ்வொரு அரிசிகள பொறுத்தது
ஓகே தோழி சீரக சம்பால செஞ்சா நல்லா இருக்குமா இல்ல இ ண்டியா கேட்ல செஞ்சு ம்
க பாஸ்மதி அரிசியோட வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு தோழி சீரக சம்பா ஆனா ரொம்ப பக்குவொ மாதவன் இது தண்ணி வச்சு இது ப செய்யணு அர மணி நேரந்தா ஊற வக் கணு அதுக்கு ஒரு ஆ பாத்ரோ அளவுல தன் சாப் அரிசி ஊத்தனோ அதிக அளவுக்கு தண்ணி ஊத் தணு தோழி ஏனா அதுக்கு நீங்க வந்து ஒரு கிலோனா முன்னூறு வெங்காய முன்னூறு தக் காலி போட்டா போதொ ஒரு பத்து ரூவா தயிர் ஊத்துனா போது ஒரு கிலோ ம் என்ன நல்லா ஆனா வெங்காயத்த மொதல்ல வதக்கிரனு
எல்லா பிரியாணிக்கு பொதுவா எது பிரி எது எந்த டிப்ஸ்ஸு ஒதவு பிரி சொல்லுங்க தோழி
டிப்ஸுங்ளா
ஆஹ் இப்ப பிரியாணி எல்லாரு செய்ற மாரிதா நானு செய்றே
செரி தக்காளி அதிகமா போடக்கூடாது நீங்க நீங்க சட் ட்டீல செய்வீங்களா குக்கர்ல செய்வீங்களா
குக்கர்ல தாஸ்ப்பா செய்வே
செய்யாதீங்க தொழி சட்டியில செய்ங்க ரொம்ப நல்லாருக்கு ஆமா சட்டில தா செய்யணு அப்பதா ரொம்ப நல்லாருக்கு
இல்ல தோழி இப்ப ரெண்டு பேருக்குன்னும்போது அவ்வளோ பெரிய டபரா வைக்க முடியாதுல்ல
ஓரளவுக்கு சின்னது இருக்கும்ல வீட்ல சோறாக்குவிங்கல்ல சோறாக் ஒ சட்டில போட்டா போது அந்தால அதுல கூட நீங்க வ ச்சுக்கிட்லா
உம்
ஏன்னா அது வந்து உங்களுக் இதாருக்கு
இந்தச் ஸ்மெல்லு நல்லா பிரியாணி ஸ்மெல்லு வரணுனா என்ன மசாலா ஆட் பண்ணணு
மசாலா கொஞ்சோனு கரம் மசாலா போட்டுக்கோங்க
ஆஹ்
அதுக்கப்பற இஞ்சி பூண்டு மொளகாத்தூளு பட்டை ஏலக்கா கிராம்பு புதினா கொத்தமல் இ
ம்
தயிரு எலும்மிச்சப்பழொ அதுக்கப்ரோ வந்து சக்தி மிளகா தூள் இருந்தா போடுங்க இல்னா இத போடுங்க என்ன மட் கொஞ்சொ அதிகமா வச்சிக்கோங்க என்ன உ வச்சிக்கிட்டு நல்லா வதக்கி அந்த கறியை வந்து விய விட்டறணு அந்த மசாலாலயே நல்லா வேகவிட்டிங்கண்ணா அத அப்டியே எண்ண கக்கி வரோ என்ன என்ன ஆமா என்ன கக் கக்கி வந்துச்சுன்னா நீங்க வந்து தண்ணிய ஊத்தணொ அப்ப தா ஊத்திட்டு நல்லா அத பொதுவி வந்து அந்த ஓரங்கள்லல்லா என்ன சுத்து அப்பதா அரசிய போடணு அரிசிய போட்டு பத்து நிமிஷொம் அதுக்கப்புறோ வந்து ஒரு வெள்ள துணில தம் போட கட்டனாலு சரி இல்ல தோச கல் இருக்கும்லா அததூக்கி கீழ வச்சிட்டு சட்டிய தூக்கி மேலே வச்சி மூடி வச்சிரனு அவ்ளதா முடிஞ்சிருச்சி அதுக்கு தயிர் சட்னி நல்லாருக்கோ கத்திரிக்கா கனியள் அது ரொம்ப நல்லா இருக்கொ ஏன கத்திரிக்கா கனியளு ரொம் இப்ப ஒரு சுலபமான முறையில செய்யலா கத்திரிக்கா கனியல் நீங்க செய்வீங்களா
ஆஹ் செய்வன் தோழி
ங்க
அதுக்கு வந்து வெங்காயோ வதக்கி தக்காளி கொஞ்சோ கம்மியா போட்டு
தோழி
வெங்காயோ தக்காளி வாதக் தோழி தக்காளி மட்டோ கொஞ்சமா போட்ணோ ச்சு ரொம்ப போட கூடாது அதுக் த்து முந்திர கச கசா அதெல்லா அரைச்சு ஊத் தி அந்த மொரி அந்த மாரி செய்வ தோழி
பா நாங்க வந்து அப்டி செய் மாட்டோ எள்ளு வேர்கடல சீரகோ அத கொஞ்சோ வறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு அது நல்லெண்ண ஊத்தி கொஞ்சோண்டு இது இருக்குல்ல மிளகு அதுல எண்ணெயில போட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டு வெங்காய தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன் அரைச்சி அதையும் அதுல ஊத்தி இஞ்சி பூண்டு விழுத போட்டு இதையும் அதில் போட்டுடணும் நாலா வெட்டி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காவை அதை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறோ புளி கரந்த ஊத்தி அரைச்சி வச்சுருக்க மசாலல்லா ஊத்தி கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கொதிக்கி விட்டுணும் கட்டியா வத்தி வரணும் அது அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும்
செரி தோழி எள்ளு வேற்க
எள்ளு வேர் கடல்ல சீரகம் ரெண்டு மூணு சீரகம் மெல்ளகு வந்து வந்து எண்ணெயில போடணும் எண்ண தக்காளி வெங்காயம் அரைச்சு ஊத்தணும்
தோழி
கடலையும் அரைச்சு ஊத்தணும் நல்லா இருக்கும் நெறைய ஊத் த்திடக்கூடாது ஏன்னா தொரு துரு துருன்னு வந்துரும் அதனால அப்படி ஊத்தக்கூடாது கொஞ்சம் காணு ஊத்துனா போதும்
செரி செரி தோழி நீங்க சொன்னப்போலையே நானும் செஞ்சு பாக்குறேன்
வரங்க நீங்க பாயசம் போடுவீங்களா
ஆஹ் போடுவேன் தோழி ஆனா சேமியா ஜவ்வர்சி பாயசம் தான் போடுவோம்
ஆஹ்
ஆனா முஸ்லிம் வீட்டுல ஒரு ப்பிளேவரா ஒரு பாயசம் போடுவாங்க தெரியுமா ஆஹ் ஆனா அதுவும் சேமியா தான
கிடையாது அரிசி
அரிசியா
கட்டிங் அரிசிய வாங்கி மிக்சில அரைச்சிட்டு பால்ல வேக விட்டுரணும் பால்ல வேக விட்டுட்டு கோவா போட்டு ஆனா அதுல நெறைய தண்ணி ஊத்த கூடாது மஞ்ச ஃபுட் கலர் வரும்ல அது போட்டா போடலாம் இல்லைன்னா இல்லை விட்டல்லாம் ஏன்னா அதை போட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா சக்கரை ஆ மில்க் மேடு இதெல்லாம் ஊத்தி முந்திரி திராட்சை சாராப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சு நெய்யில ஊத்துரணும் அது வந்து கடைகள்ல விற்கும் சாராப்பருப்பு ஒன்று சின்ன சின்னதாக இருக்கும் அது கொஞ்சம் அதிகமான விலையா இருக்கும் ஏன்ன நல்லாருக்கும் ஆனா வந்து பொடிசு பொடிசாக இது பண்ணி தாளிச்சு அதில் ஊற்றிடணும் ஏலக்காய் போட்டுக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு
ஆனா அந்த பாயச அல்
கண்டிப்பா அது கோவாவ போடுறாங்கா அதனால அதோட சுவை வந்து எடுத்து காட்டும் நல்லா ஏன்னா முயற்சி செய்யுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா தோழி ஜவ்வரிசி பாயசம் வந்து நீங்க எப்படி ஆமா வந்து ஜவ்வரிசியை முதல்ல வேக போட்டுட்டு பாலை காய்ச்சி அதில ஊத்திருவோம் பாப்பின் சேமியா போடுவோம் நெய்ல முந்திரி திராட்சி இத வரத்து ஊட்டிடுவோம் ஆ அந்த மாரி மரதான் செய்வீங்கள நீங்க
அதே போலதான் நாங்களும் செய்வோம் ஆன்னா ஒண்ணும் சர்க்கரை ஆட் பண்ணுவோம்
வீல வந்து கொஞ்சம் போய இருக்கலாம் சுகர் இருக்கு அதனால வந்து சர்க்கரை வியாதீ அதனால எடுத்துட்டு நாங்க வந்து சர்க்கரை போட்டுக்கோம் என்ன ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே செய்வோம்
போட்ட நல்லா இருக்குமா தோழி இல்ல கோவா போட்டா நல்லா இருக்குமா
சக்கரை போடணும் கோவாவும் போட்டா நல்லா இருக்கும்
எங்க வீட்ல குலோப்ஜன் செய்யும் போதெல்லாம் அதை வச்சு கோவா வச்சு வச்சு செய்வாங்க குலோப்ஜான்கு கூட கோவா வச்சு செய்வாங்க
ரவை போட்டுக்கே சரி
ஆமா
அ செய்வீங்களா ஆ ரவைய நல்லா வறுத்துட்டு நெய்ல அப்படி தானே என்ன ரவை முந்திரி திராட்சை இப்படிதானா செய்வீங்க
ஆமா தோழி
நான் கலரு லேஸா போடுவீங்க
ஆ
சீனி எதன போட்டு இந்த மாரி இதுப்ப நல்லா கட்டியாக ஆகுற வரைக்கும் வேகவிட்டு
ஆமா தோழி ஆஹ் ஆமா தோழி
இல்லைங்களா நாங்கள அ பைனா ப்பளவும் வந்து நம்மளுக்கு தேவைானா பைனாப்பிள் போட்டுக்கிறலாம் இல்லைன்னா எசன்ஸ் இருக்கும் ரொம்ப அத ஊத்திக்கிடலாம்ல
உம் ஆம தோழி
வச்சிருக்கீ
நம்ம விருப்பம் தான் என்ன வேணுமோ போட்டுக்கலாம்
செரி செரி செ அந்த மாரி நானும் செஞ்சேன்
ஓகே தோழி